அழைக்கிறேன் நீங்க எப்புடி இருக்கிறீங்க
நானு நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சு
ம்
அப்றோ மாஸ் ஆனா அப்புறமா உங்களுக்கு மியூசிக் எல்லா பிடிக்குமா
ம் மியூசிக் எல்லா பிடிக்கு தமிழ் பாட்டு அதிகமா கேட்பே அனிருத் பாட்டு அத விட அசல்கோலார் பாட்டு நல்லா கேப்பே ஆமா கொஞ்சோ ராப் இருக்கு அவரு பாட்டுல
அப்படிங்களா அத ஏதாச்சு ஒரு பாட்டு என்ன என்ன சொல்வீங்க
அசல் நா பாட்டு எல்லாம் புடிக்கு ஒரு சிலத் மட்டும் இல்ல எல்லாருமே புடிக்கு
அதா ஏதாச்சு ஒரு சாங்னா என்ன
ஏதாவது வரனா எல்லா புடிக்கு எல்லாம் கேப்பே புடிக்கிறதுன்னா ஒன்னுல்ல எல்லா பாட்டு கேப்பே
அப்படிங்ளா சேரிங்
ம்
ஹிந்தி தமிழ் மட்டும் கேப்பீங்ளா இல்ல ஹிந்தி மலையாளோ அந்த மாதிரி எதாச்சு சாங்ஸ் கேப்
ஹிந்தியு கேப்பே ஹிந் அ அப்புமா பஞ்சாப் சாங் ஒரு சில ஒன்னு ரெண்டு கேப்பே அவ்ளதா அப்புறமா இங்கிலீஷ் பாட்டெல்லா கேப்பே நெறய
ஆஹா செரிங்க செரிங்க எல்ல நா வந்து இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் எல்லா கேக்க மாட்டே
ம்
நா வந்து தமிழு ஹிந்தி அவ்ளோதா ரெண்டு சாங்ஸ்லா கேப்பே நெறைய நெறைய கேப்பேனா தமிழ்ல தா கேப்ப அதா இப்போட பாட்டுல்லனாலு பழைய பாட்டுங்க தா நெறைய கேப்பேனா
ம்ம் நா எல்லா பாட்டு கலந்து கேப்பே அப்ப செவன்டீஸ் செவன்டீஸ் சிக்ஸ்டீஸல்லா கேப்பே எம் ஜி ஆர் பாட்டு கூட கேப்பே எல்லா கேப்பே
எம் ஜி ஆர் சாங்ஸ்ல உங்களுக்கு எந்த சாங்ஸ் ரொம்ப புடிக்கு
ம் இதல்லா எப்டி சொல்லற்து நா ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சொல்லி பாட்டு வரோல்ல ஆமா அது புடிக் அர்த்தங்கள் நல்லாருக்கு அதுல
ஆமாங்க எனக்கு வந்து எனக் கூட எல்லா சாங்ஸு புடிக்கு எம் ஜி ஆர் து அவுங்க ப அந்த அர்த்த அர்த்தமாருக்கு நீங்க சொன்ன மாதிரி
ம் ஆமா
ந்த எனக்கூடோ நல்லா புடிக்கு ஆமாங் இப்போ சப்போஸ்ஸூ எயிட்டிஸ்ல எந்த சாங் சொல்வீங்க செவன்டீஸ்ல அத சொல்வீங்க எயிட்டிஸ்ல
நைன்டீஸ்ல எய்ட்டீஸ்ல எல்லா பாட்டு கேப்பே செவெண்டிஸ் எய்ட்டீஸ்லால்ல எல்லா பாட்டுங்கேப்பே
அப்பிடிங்ளா சேரிங்க
நீங்க உங்களுக் புடிச்சது எய்டீஸ்ல
ஏனகு அதா அ ஏ ஆர் ரஹ்மான் சாங்ஸ்னா ரொம்ப புடிக்கு
ம்
ஏனா அவுங்க மியூசிக் நல்லா போற்றாங்க இளைய ராஜா கூட இது யுவராஜு யுவன்து தா எனக்கு ரொம்ப புடிக்கு அவுங்க நல்லா பாடுவாங்க எனக் அ அவுங்க சாங்ஸ் புடிக்கு
ம் ம்ஹ்ம்
வந்து முஸ்தஃபா முஸ்தஃபா சாங் வந்து ரொம்ப புடிக்கு
ஓஹோ அப்டியா
சாங்ஸ் ஆமா முஸ்தஃபா நல்லா இருக்கு அந்த படத்துல இக்கறப் பட எல்லா சாங்ஸ் எல்லாமே நல்லாதாருக்கு பட் அதுனா கொஞ்ச ரொம்ப புடிக்கு அதுதா
இந்த அசோகா பாட்லா வந்து நா பிரைவேட்டா அப் அந்த மாரி கேப்பே நல்லாருக்கு இன்னைக் பிரைவேட்டா புடிக்குனாக்கா அ பப்ளிக் அந்த மாரி கேப்பே ப்ரைவேட்டா புடிக்குனாக்கா அந்த விஜய் ஆண்டனி விஜய்ஆண்டனி தெரியுமா
ஆமாங்க
ஆ அவரு பாட்டு கேப்ப
அதா ஏதாச்சி ஒண்ணு பா அதா என்ன பாட்டு கேப்பீங்க
அது எல்லா கேப்ப விஜய் ஆண்டனி பாட்டு எதுவேணா சொல்ல எனக்கு பாட தெரியாது
அப்டீங்களா இப்பதா பாட்டு கேக்குறது சொல்றீங்க பாட தெரியாது சொல்றீங்க
பாடமாட்ட நானு பாட்ற
அப்டிங்ளா செரிங்க ச
அப்றோ நீங்க பா பாடுவீங்ளா
அதா பாட் அப்டியெல்லா இல்லங்க இந்த பாட்டு ஓடினு போது அது பாடி பாடி நம்மள்க்கே பழகி போய்ச்சு எதாச்சு ஸ்கூல் படி க்கு போதெல்லா அது பாட்டல்லா தெரியு ரய் ன ன ன னா தெரியு ஆனா அதேதா கொஸ்டின்னு ஆன்சர் கொஸ்டின் எதா படிச்சோனா புக்ல ஒன்னுமே ஏறாது மண்டல அதா எப்பிடி சொல்வோ ஏ
போச்சு எல்லா ஃபோன்லயே வந்துது ஃபோன்லயே இது பண்ணிக்கிறாங்க
ஆமாடா அது இந்தெல்லா ஃபோன்ல பாத்து கூட படிச்றாங்க நாலா யூடியூப் ல பா்த்துதா கொஸ்டின் எல்லா குருச்சு படிப்ப அது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நானு சொல்றதில்ல
ஆமா மா
ஹானா ஹத்தா அது வாயில வராத பாட்டெல்லா வாயில வந்துடு அதுவே நம்ம திருக்குறள் பாருங்க வாய் ல வரவே வராது எவ்ளோ கூப்ட்டா கூட வராது அதுவே பாட்டு வாயில வராத
ஆமா அந்த மாரிதா எனக்கு ஆ சேம்
அதா எங்க எங்க எங்க மிஸ் ஸ்கூல்லல்லா எங்க மிஸ் இப்டிதா சொல்வாங்க பாட்டு பத்து தரவைக் கேக்குறீங்க பத்து தடவ கேட்டோட ஒ நாள்
ஹலோ
பாட்டு உங்களுக்கு வாய்ல வரணுல்ல ஏன் வரமாட்டேந்து அப்டின் கேக்குறாங்க
அதான அ
சேகர்க்கொரே சிரிப் பு என்னா மிஸ் இப்டி சொல்றீங்க ஸ்லாஹமே வர அதா நீங்க ஏ இது ஒரு பாடவா பாக்குறீங்க படிப்பு மாரி படீங்க அது மனப்பாடந்தான அப்பிடிதா சொல்லுவாங்க மிஸ்ஸு நீங்க பாட்டு மாதிரி வந்து பா பட்ச்சி மனப்பாட பண்ணிக்கங்க நீ ஏ அது படிக்கறமாதி யோசிக்கிறீங்க அதே மாரிதா அங்க எல்லா பாட்டு மாரிதா அதெல்லா மனப்பாட சொல்லி தருவாங்க
ம்ஹீ ம்
அப்பற நாங்களு அதே மாரி பாட்டு மாரி தா படிச்சுட்டே இருப்போ
ம்
தம் படிச்சு அப்பறமா அது எக்ஸாம்ல ஒரு நாலு லைன் எழுதிவிட்டா அஞ்சு மார்க் அவ்ளோதா திருக்குறள் மட்டு நா ஏதவே மாட்டேங்க ஏன்னா எனக்கு மறந்தே போய்டு அது திருக்குறள் மயவோ படிச்சா கூட அது தூய தமிழ்ல இருக்குல்ல அதால
எனக்கு தமிழ்லல்லா அவ்வளவா வராது ஆனா எங்க தமிழ் மிஸ் வந்து அ நல்லா சொல்லி தருவாங்க எனக்கு இந்த மாரி பண்றா நா நாளைக்கு யூஸ் ஆகு படிடா படிடா படின்னு சொல்லுவாங்க அப்போ நா ப படிப்ப ட்ரை பண்ணுவ ஆனா எனக்கு அவ்வளவா தமிழ் வராது து ஆனா இங்கிலீஷ்ல்லா நல்லா படிப்ப மேக்ஸ் கூட ஒரு சில போடுவ ஆனா மேக்ஸ் இதுல வந்து நெறய ஹோம் ஒர்க் குடுப்பாங்க நா செய்றதில்ல செய்யாம என்னபண்ணு அடிவாங்காம போயிட்டு நானு
சம் சொல்லி் குடுத்துடுவாங்க நாலு சம் வந்து வீட்ல போய் போட்டுட்டுவாங்க சொல்லிடுவா
ஆமா அது தப்பா இந்தாலு அடிப்பாங்க பண்லா கூடனா அடிப்பாங்க அதுக்கு நா பண்ணாமலே அடி வாங்கிக்லா சொல்லி நா அடி வாங்கிப்பே
இதுக்ல கல்லே சீக்கிரமா போய்டுவா அவ அன்னிக்கு பாத்து யாராச்சி எய்திட்டு வந்திருப்பாங்க அவங்ள பாத் த்து போட்டுப்போ இல்லன்னா ஃபோன்ல பாத்து போட்டுட்வோ நாங்க ஏனா ஒஒஒ ஒரு டைம் தா சொல்லி தருவாங்க அது ஒரு டைம் எங்களுக்கு புரியாது திரும்ப சொல்லிதான்னா ஒரு சம் அது இதுதா எல்லா சம்மும் அதே மாரி
நானு இதே மாரிதா சேம் ஒரு வாட்டி என்ன பண்ணனாக்கா மேக்ஸ் வந் து ஆஃப்டுனூன் சப்ஜெக்ட் தா அது ஆஃப்டுனுல்ல ஃபுல்லா மேக்ஸ் மிஸ் வருவாங்க நா என்னா பண்ணே எக்ஸாம் வச்சிருந்தாங்க நா அன்னைக்கினு முன்னாடி நாள் லீவு எனக்கு தெரியாதுலோ நா என்ன பண்ணே திருப்பவு வந்து ஆஃப் டே லீவ் போட்டு அப்டியே வீட்டுக்கு போயிட்டே லீவ் வீட்டு போயிட்டு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா ஹலோ சர்மிளா ஹலோ ஹலோ எனக கேக்கல உங்களுக்கு கேக்குதா ஹலோ